என்ன பண்ணி
இந்தா சும்மாதா படுத்திருக்கே நீங்க என்ன பண்றீங்க
அப்றோ சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டே
ம் கால்லா வலிக்குதுன்னுட்டு இருந்தீங்களே இப்ப எப்படி இருக்கு கால்வலி
கால்வலில்லா இல்ல டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கே இப்ப தலைவலிதா புதுசா வந்திருக்
ம் மெடிக்கல் போனீங்ளா
ஆ மெடிக்கல் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க ஸ்கேன் எடுத்தே
ஓ
உம்
என்ன சொல்றாங்க
மைக்ரைன்ன்னா வேற எதும் இல்ல ஒரு ஒன் சைட் த ஹெட்டேக்கு
ஓ ஓ சேர் செரி அசால்ட்டா இருக்காதீங்க என்ன சொல்றாங்களோ டூஸ் அண்ட் டோன்ஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அதுலே ஒங்களோட வலி எல்லாமே வந்து மாயம்மா மறஞ்சிரும்
ஆ சேரி சேரி
ஓ
அதா அந்த நொச்சியல அதெல்லா வச்சு ஆவி புடிச்சிட்டு இருக்கேன் தலகாணியில வச்சு தூங்குறது இந்த வேலயெல்லா பாத்துட்டுட்ருக்கேன்
உம் கை வைத்தியம்ல்லா பண்றீங்கன்னா பரவால்ல நல்ல ரிசல்ட்டு குடுக்கும் அ விடாம்ம ஃபாலோ பண்ணுங்க கரெக்டா
ஆ ஆம்மா ஆமா நீங்க பேசுறது எனக்கு லேட்டா கேக்குது
ஏ நல்லாாதான பேசிக்கிட்ருக்கேன் யேன் லேட்டா கேக்குது
நீங்க பேச பேசிட்டு கொஞ்ச நேரோ கழிச்சுதா சேரி எனக்கு தா நெட் ஒர்க் கடைக்கலன் நனைக்கிறேன்
எனக்கு எல்லா கிளியரா இருக்கேப்பா
ஆ சேரி சேரி பரவால்ல பேசுங்க பேசுங்க
ஆ சேரி சேரி சேரி சேரி சாப்ட்டீங்களா டேப்லெட் எல்லா போட்டீங்களா கரெக்டா
ஆ டேப்லெட்லா எடுத்துட்டே
ஓ சேரி சேரி சேரி சேரி ஓ வேற அப்புறோ என்ன அப்புறோ எங்க பொண்ணுக்குதா இது டெய்லரிங் கிளாஸ் போய்ருக்கான்னு சொன்னேன்ல
ஆமா ஆமா
அ இப்போ பேண்ட்டுக்கு வந்து தைக்க வந்து சொல்லி் கொடுக்குறாங்க பேண்ட் தைக்க அதுக்கு இது வந்து இதெல்லா வாங்கணுனு சொல்லிருக்காங்க மெட்டீரியல் எல்லா
ஓகே இது பாதில தைக்க பழகுறதுக்குள்ளேயே பாதி செலவாயிரும் போலயே
ஆமா அதுக்கு ஃபீஸ் தனியா கட்டியாச்சு அது இப்போ மெட்டீரியல் எல்லாமே நம்ம நா வாங்கி குடுக்கணு அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா நாங்கதா அலைஞ்சு போயி வாங்கிட்டு வரணு ஃபோர்டீன் தௌசண்ட் ஆச்சு ஃபோர்டீன் கே
ஃபோர்டீன் தௌசனா
ஆமா ஆமா
எத்தன மன்ஸ்க்கு
ஃபைவ் மந்த்ஸ் கிளாஸ் த்ரீ மந்த்ஸ் முடிய போகுது
ஓகே
நீ சட்ட பாவாட ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சிச்சு சின்ன பிள்ளைல சட்ட பாவாட குட்டி பிள்ளைக பட்டுப்பாவாடை அதுல ப சட்ட மட்டும் தச்சா அது இன்னும் பட்டன் வைக்கல அதுக்கு அப்புறம் அந்த சுடிதார்க்கு கம்ப்ளீட்டா சுடிதார் எல்லாமே ஆற ச்சு எல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டா சுடிதாரல்லா குர்த்தி எல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டா
ம் ம்
பாவாடை லாஸ்டா சொல்லி் குடுப்பாங்க அம்மா அப்படின்டா பேண்ட் ஒண்ணு கட் பண்ணி கொண்டு வந்திருக்கா இன்னு தைக்கல இந்த இன்னைக்கு மேக்சி கம்ப்ளீட் பண்ணணும்னா பண்ணிக்கிட்டே இருக்கும் போது கேன்வாஸ் இல்ல கேன்வாஸ் வந்து வாங்கனு முடிய போது நாளைக்கு எனக்கு வேணு கேன்வாஸ் இருந்தாதா நா வந்து நெக்கு வைக்க முடியின்ட்டு போய் உட்காந்துட்டா படுத்துட்டா போய்யி இப்ப மிச்சம் அந்த பேண்ட் தைக்கிற வேலைய பாக்கணு இன்னு ரெண்டு த்ரீ டைப்ஸ் ஆஃப் பேண்ட்ஸ் சொல்லி குடுப்பாங்கன்னா அதுக்குள்ள ப்ளவுஸ்க்கு குதிச்சா ப்ளவுஸ் வந்து கட் கட்டிங் அப்டியுமா கட்டிங் கிளாஸ் நேத்துன்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் கட்டிங் கிளாஸ் போயிட்டு வந்தா நேத்து
ப்ளவுசா
ஆமா ப்ளவுஸு ப்ளவுஸு இருக்கு செவன் டைப்ஸ் ஆஃப் குர்த்தி பட்டுப்பாவாட இது ப்ளவுஸு இது வந்து ஆஃபரா சம்மரா வெகேஷனா ஆஃபர் இருந்தனால இதோட முடிஞ்சிச்சு இப்ப புதுசா சேர்றவங்கல்லா ட்வெண்டி ஒன் தௌசண்ட் வந்து பே பண்றாங்களா ஆமா என்னமோ இல்ல அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குல்ல கிளாஸ்
ஆ இல்ல நானு டெய்லரிங் கிளாஸ் போனே அங்க ஒன் மந்த்துக்கே த்ரீ தௌசண்ட் தா வாங்னாங்க
தௌசண்ட் வாங்குனாங்களா அப்படின்னனாலும் ஃபைவ் மந் ஆஹ் அப்படினனாலும் ஃபைவ் மந்த்ஸ்க்கு உங்க ளுக்கு வந்துருதுல்லப்பா டுவெல்வ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்
ஆஹ் ஆனா உங்களுக்கு வந்து நீங்க என்ன வேணும்னு கேக்குறீங்கள் இப்ப செவன் டைப்ஸ் ஆஃப் தைக்க வேணாம் ஆஹ் நம்ம இஷ்டம் தான் நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் நம்மளுக்கு தேவையானது மட்டும் நம்ம பழகிக்கலாம்
உம் இங்க அப்படி இல்ல அவுங்க எப்படி சொல்லி குடுக்குறாங்களோ இன்னைக்கு இந்த க்ளாஸ் இந்த க்ளாஸ் அட்டன் பண்ணியே தீரணும் எப்படி ஸ்கூல்ல வந்து பாடம் நடத்தி போட்டுக்கிட்டே போவாங்க நம்ம படிக்கிறது நம்மளோட வேல தானே இந்த மாதிரி உங்க க்ளாஸை வந்து எடுத்துடுவாங்க பேசிக் க்ளாஸ்ஸுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு குரூப் இருக்கு அட்வான்ஸ் க்ளாஸ் ஒரு குரூப் இருக்கு அட்வான்ஸ் க்ளாஸ்ல தான் நா நா சேத்து விட்டேன் பாப்பாவ அட்வான்ஸ் கிளாஸையும் பேசிக் கிளாஸையும் சேர்த்து வச்சு அவுங்க இது எடுத்துட்டாங்க இதுல காம்ளிமெண்டரி கிளாஸும் நடத் துனாங்க பாப்ரிக் டிங்கு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கு அப்புறம் ஆஹ் மெஹந்தி கிளாஸ் வேணும்னா வந்து இதெல்லாம் அட்வான்ஸ் கிளாஸ்க்கு மெட்டீரியல் அதெல்லா நம்ம வாங்கி குடுத்துருணும் மத்தபடி அஹ் இது ஹ மிஷின்னும் வந்து எப்படி மெயின்டனன்ஸ் பண்ணனும்ட்டு அந்த கிளாஸும் போட்டாங்க அப்புறம் ஒரு ப்ரமோஷன் ஆமா ப்ரமோஷன் கிளாஸும் ஒன் வச்சாங்க மிஷின் எந்த மாதிரி மிஷி மிஷின் வந்து இது பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்னுட்டு அதுவும் கண்ட கண்டக்ட் பண்ணாங்க
அப்புறம் மெஹந்தி கிளாஸ் வேணும்னா மெஹந்தி கிளாஸ் சேர்ந்துக்கலாம் அப்படின்னுட்டு சொன்னாங்க அதுக்கு தனியா த்ரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாங்க நா அப்ப தானப்பா காலேஜ்லயே சேத்தே வச்சேன் இனி இன்னொரு தடவ நெக்ஸ்ட் டைம் சேர்ந்துக்கப்பா இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் போகட்டும் நீ உன் படிப்புல கவனமா இரு இப்ப எதுக்கு மெஹந்தி க்ளாஸ் இதெல்லாம் பேஸிக்காவே நல்லாவே போடுவா
உம்
அதனால நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன் ஒன் இயர் கூட போகட்டும் அப்படின்ட நானு ஆஹ் இன்னும் கொஞ்சம் அது லோடடெக் டெக்னிக் எல்லாம் வந்து கத்துக்குவோம்ல அதனால வந்து இது சொன்னாங்க மெஹந்தி மிக்சிங் அதெல்லாமே இரு க்கு நார்மலா நம்ம வாங்குற மெஹந் தியோட மெஹந்தி மிக்சிங் எல்லாம் சொல்லி் குடுப்பாங்களாமா அப்படின்னா மிக்சிங் இல்லாமன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மிக்சிங்கும் சொல்லி் குடுக்கணும்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எப்படி ஆமா நா வந்து இருக்கட்டும்ப்பா இப்ப இப்பதான் அம்மா இதெல்லாம் வாங்கி உன்ன சேர்த்து விட்டுருக்கேன் கொஞ்சம் மூச் ச்சுட விடனு உடனே விட்டுட்டா
ஆஹ் சொல்றத கேட்டுப்பாங்களோ
ஆஹ் சொல்றத கொஞ்சம் அடம்பிடிக்கிற மாதிரி தெரியும் ஆனா வந்து நம்ம கொஞ்சம் சொன்னானா புரிஞ்சுக்கிறா
ஓகே
ஆனா ஃபர்ஸ்ட் வந்து அது ஒத்துக்காத மாதிரிதான் காமிக்கிறா அது என்னமோ ஈகோவோ என்னமோ தெரியல
சேரி சேரி சேரி சேரி
போக அதுக்கப்புறம் நா என்ன சொல்றேன்னோ அத கேட்டுக்குவா மோஸ்ட்லி
அது சரி
ஓ அதுவு முடிச்சுட்டு வந்தாச்சு இனி இந்தந்த க்ளாஸ் தா இந்த இன்னொ ஒரு நா அடுத்த நெக்ஸ்ட் மந்த் ஒன்னா தேதி வந்து இது காலேஜ் ஓபன் ஆயிடும் என்ன செய்ய போறாலோ தெரியல இந்த கிளாஸ் எப்டி கொண்டு போவா ஆப்டர்நூன்ல காலேஜ் வைப்பாங்களா இல்ல காலே காலேஜ் வைப்பாங்களான்ட்டு ஒரே கன்பியூஷனா இருக்கு பாக்கணு என்னன்னு சொல்லிக்கிட்டு எப்டி கிளாஸ்ல வந்து அவ முடிக்க போறேன்னு தெர்ல
ஓகே ஓகே ம் ம் ம்
கிளாஸ்லைமே
நாளைக்கு லன்சுக்கு என்ன ப்ரிப்பார் பண்ண போறீங்க
தெரியல நா தா ரிசப்ஷன் போகணும்னு சொன்னேல்ல கா காலயில வந்து வந்து இட்லி போட்டுலாம்னுட்டு இருக்கே மத்தியானத்துக்கு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல தயிர் சாதலெமன் அ இது இட்லி வச்சு சட்னி சாம்பார் தா
ஓகே ஓகே ஓகே
கொஞ்ச காரசட்னி வச்சன்னா அத டிஃபன்கு கொண்டு போயிருவா தம்பி
ம்
ஸ்கூல்கு பாப்போ இலன்னா சாதமும் கொஞ்ச வடிச்சு கூட இது பண்ணிடலா புளியோகர கட்டிட்டு கொஞ்ச ஈரல் பெரட்டினது எடுத்து வச்சிருக் இவனுக்கு ஸ்கூல்கு குடுத்து விட்ரலா அப்டின்னு நான்வெஜ் கொண்டு போகலா இவங்க ஸ்கூல்ல அதனால அத குடுத்து விட்ருவே சேரி அதயு இதயு வச்சு சாப்டுக்கட்டு இட்லி சாப்டுட்டு சாப்பாடு வாங்கி போகட்டு மத்தியானத்துக்கு
ம் சேரி சேரி சேரி
ம்
ஸ்கூல் எப்டி தூரமா இருக்கோ இருக்கா இல்ல கிட்டக்க தானா
ஸ்கூலா இங்க இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர்
ஆ சேரி எப்டி போவாங்க ஓகே ஒ
ம் சைக்கிள்ல போயிருவா சைக் கிள் ஓட்ட தெரியுங்கறனால சைக்கிள்ளதா அனுப்பி வப்பே காயக்கா என்ன ஒரு சத்தம் கேக்குது
என்ன சத்தம்
தெரியல சம்திங் எதோ ஒரு ஒரு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு எனக்கு எதோ சைரன் பண்ண மாத்ரி இருந்தது
ஆ தெர்லயே என்னா சௌண்டுன்னு
ம் கொஞ்ச இதுதா மழயில பெஞ்சன்னா நீ ண்டு வந்தானா ஓகே மழ பெய்யும் போது மட் டும் நிண்டு வராம நனச்சிட்டுதா வருவா
அப்டியா சேட்டதானே சளி புடிச்சுருல
அவன் கேட்கவே மாட்டான் தலவலி வந்து அடுத்த நாளே காச்ச வந்துரும் சேரிப்பா நீங்க பாருங்க
ஆ சேரி ஆ சேரி சேரி சேரி ஆ பாய் பாய்